ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்கோ
ஆங்க சும்மாதாங்க அப்டியே ஃபோன்னு ஒரு ஒரு ஆப் உள்ளயா போய் நோண்டிட்ருக்கே
ஓ சேரி சேரி அப்பறம் வாழ்க்கைலா எப்டி போகுது
அது என்ன போகுது இது போகுதானு தெரிய மாட்டேங்கிது
ஒரே எடத்துலே உக்காந்துட்ருக்கா
ஆமா ஒரே எடத்துல உக்கான்ட்ருக்கு எப்போ ஒனக்கு நானு அதா கேக்க வந்த எனக்கு டொண்ட்டி நய்ன்த்து
ஓ நாந்தா காலேஜே இன்னு சேர்லியே
ஓ ஆமா ஆமா இன்னிக்கு நம்ம கூட ஒரு புள்ள எந்த புள்ள தெரிமா அம் இரு நீ டென்த்ல லாஸ்ட்டு பெஞ்ச் உட்காண்ட்ருந்தியா
ஆமா
இவுங்க வந்து ஒனக்கு முன்னாடி பெஞ்ச் ரெண்டு வேர்ருப்பாங்க ஃபிரெண்ஸு திக் ஃபிரெண்ஸு ஒருத்தங்க ஷாட்டாருப் மூணு பேருப்பாங்க ஒருத்தவ்ங்க ரொம்பா ஹைட்டா இருப்பாங்க
ஆமா
இன்னியொருத்தவ்ங்குளு மீடியம் ஹைட்டு அவங்ளு ஷாட்டா ஒரு ஒருத்தவ்ங்க இருப்பாங்க ரெண்டுவேரு ஃபிரெண்ஸு அதுல மீடியம் ஹைட்ல இருக்காங்கல்ல
ஆமா
அவங்க அம்மாவ் பாத்தே அ இது ஆர்ட்ரு பண்ணியிருந்தனா அப்போ குடுக்க வந்தாங்க அப்போ பேஸ் னாங்க இந்த மாதி அவுளோ கவுன்ஸ்லிங் போட்ருக்கா மெடிக்கல்க் இன்னு வன்ட்டில்ல இல்ல
ம் கவுன்ஸ்லிங் போடல இன்னு அந்த இதே ஓப்பன் ஆகுல அப்ளிகேஷ்னே ஓப்பல் ஆகல
ஆ ஆமா ஆமா ஓப்பன் ஆகல அப்டின்ட்ருந்தாங்க
ம்
எங்க போட்றதுன் தெரில பாக்கணு அப்டி இப்டி சொல்ட்ருந்தாங்க
ஓ அவுளு கட் ஆஃப் எவ்ளோன் தெரிமா
ஆ அது எவ்ளோன் தெர்ல ஆனா ஃபை ட்வொண்ட்டி அவ அது எவ்ளோன் தெர்ல
ஓ சேரி சேரி நானு வெய்ட் பண் ட்ருக்க ஒரு சைடு பயமாதா இருக்கு திடீர்ன் காலேஜ் கெடைக்லன்னா அப்ப போய் நம்ம காலேஜ் தேட முடியாதுல்ல
ஆமாமா
அப்டின்னு பயமா இர்க்கே மோஸ்டா இப்பவே சீட்ஸ் எல்லாம ஃபில் ஆய்டுச்சு
ம் சே ஆனா மார்க் இரு க்றனால அதெல்லா கெடைக்கு
கெடைக்கு ஆனா நம்ம கேட்ட கோர்ஸ் கெடைக்காது இப்போ சொல்ல போனா என்னோட கட் ஆஃப் மார்கே கம்மிதா
ஓ
ம் அதுதா பிரச்சன பாப்போ
வேற இவ அந்த ஹைட்டா இருக்கவுளுக்கு காலேஜ் தொறந்துடுச்சு
ஆ சொன்னா போய்ட்டுதா இருக்கா அவளுக்கு ஒன் வீக்கே ஆக போது காலேஜ் ஓப்பனாயி
ஆமா நேத்தா கேட்ட எப்புடிடி எப்டி போன எப்டி அ இர்ந்துசுன்னு சொல்லிட்ருந்தா ஆமா சொன்னா ஸ்டேஜுலல கூப்ட்டாங்களாமா
அப்புடியா
ஆமா ஹெச் ஓ டி பக்கத்துல போய் ஒரு ஒரு ஆளா போய் நின்னாங்குளாம்மா டிபாட்மெண்ட் வைஸா கூப் ட்டாங்ளாமா
ஓ கே
எச் ஓ டி பக்கத்தில போய் நின்னாலாமா நானே நா எல்லா நிக்க மாட்ட ஓடிருவேன் அப்டினு சொல்லிட்டு இருந்த
ஆஹ ஆஹ அங்க போய் நம்ம அத அட்ஜெஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி இருந்துதா ஆகணு
ம் வேற வழி இல்ல
அதுதா என்ன பண்ணாலு இன்டர்னல் மார்க்ல கை வெச்சுருவாங்க இன்டர்னலா அது என்னது எதோ ஒன்னுல கை வெச்சுருவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க
இருக்குமா ப்பா எ அது இன்டர்னல்ஸ்ல்லா
இன்டர்னல்ஸ்ல கை வெச்சிருவாங்க
இருக்கா அது காலேஜ்ல
ஓ இருக்கு இன்டெர்னல் அசஸ்மெண்ட் நெறை நம்ம ஸ்கூல விட அவுங்க காலேஜெல்லா நெறையா இருக்கு அந்த மாரி
ம் நம்ம குரூப் ஒண்ணு இருக்கு பாத்தியா நம்ம ப்ரெண்ட்ஸ் குரூப் அதுக்குள்ள ஒரு நிமிஷோ வாயேன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னா இப்போ அந்த நிக்காஃப் போட்ட புள்ள ஒரு மெசேஜ் போட சொன்னால்ல உன்ன
ஆமாமாமா
அந்த குரூப்புக்குள்ள வாயேன்
சேரி வர ஆ வந்துட்ட
பாத்தியா ஃபோட்டோ
என்னது
அந்த ஃபோட்டோ பத்தியான பாத்துட்டியா செவன்டிஃபைவ்
என்னது
செவன்ட்டிஃபைவ் அப்டின்ன
ஓ செவன்டிஃபைவ் ஓ அது பா க்க சொன்னியா ஓகே ஓகே அது எப்டி அவுங்க இது பண்ணாமலே செவன்ட்டிஃபைவ் ஆயிடுச்சு
அதுதா
ஆஹஹ விதவிதமா இருக்கு
ம் ஆமாமா
ஓகே அதுக்கப்றோ என்ன சாப்ட்டாச்சா
இல்ல இனிமேல்தான் ஒரே வைத்த வலி
வய்த்து வலியா ஓ ஓகே ம்ஹும் சரி சரி நானே இன்னைக்கு எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் நைட் ஸ்டே இங்க பக்கத்து எங்க வீட்டு பக்கத்துலதா
ம்
நைட் ஸ்டேவா அதனால அங்க போய் தங்கிட்டு நாளைக்கு காலைல வருவேன்
ம்
ம் அப்புறம்
நா இது ஆர்டர் போட்டேன் துணி
ஏ ஒரு டோட் பேக் நானு ஆர்டர் போட்டேன்
போட்டியா நல்லா இருக்கா
ஓ அந்த நிக்காஃப் போட்ட ஃப்ரெண்ட்டு இருக்கால்ல
ஆமா
அவ வந்து இந்த மாரி சூப்பரா இருக்குடி அப்டின் சொல்லி வீடியோ கால கானுச்சு கொடுத்த நீ வேணா ஆட்ர்ரு போட்டுக்கோ லின்க் அனுப்புறே அப்டின்னா அப்ப அவ ஆர்டர் போடும் ஆ அத ஆர்டரு போடும்போது அவ ஆர்டரு போடும்போது டூ செவன்டி
ம்
நா ஆர்டரு போடும் போது ஒன் செவன்டி
ஆ லக்
ஒன் செவன் அ ஒன் செவன்ட்டி இருந்துச்சு அதுக்கப்றோ அந்த பில் போட்டதுக்கு அப்புறமா ஒன் எயிட்டினு வந்துச்சு பரவால்ல ப பத்துருவா தானே போணா போட்டு அப்டின்னு சொல்லி சொல்லி ஆர்டரு போட்டே
வந்துருச்சா
இன்னு வரல நேத்து தா ஆர்டரு போட்டே
ஓ சரி சரி
மேபி நா அதுல ஃபஸ்ட் ஆர்டர் பண்றனா அதுனால ரொம்ப கம்மியாகிருக்குனு நெனைக்கிறே
ம்
நீ என்ன ஆர்ட்ரு போட்ட
நா ஒன்னு போட்டே
ம் என்னது ஹலோ ர ர